ஆ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே
அஹ் என்ன பண்ணிற்றுக் ஆமாப்பா இந்த லீவ் விட்டாங்கல்ல லீவ் விட்டதுனால நாத்தனார் பசங்க அவங்க இவங்கன்னு எல்லாரும் வந்துருந்தாங்க அதனால வேலையே தெரியாதுங்குது கொஞ்சோ அப்டியே ஓடி போச்சு பசங்களுக்கு தேவையானந்து யூனிஃபாமு ஸ்டேஷனரி ஐட்டமு அது மாரிலா வாங்கி சரி பண்றதுக்கே சரியா இருந்தது அப்டியா ஃபோன் வந்தனால கரெக்டாக இருந்துச்சு நீங்க என்ன ரொம்ப நாள் ஆச்சு ஆளையே காணோ ஒரு ஃபோன காணோ ஒன்னும் காணோ
அதா நானுந்தா கொஞ்ச பிஸியாதா இருந்தே பையன காலேஜு சேக்கணுன்ட்டு அதனால அ காலேஜ சுத்தி சுத்தி எந்த காலேஜு போறதுன்னு புரியாம முழிச்சுட்ருக்கே ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நம்மளுக்கு ஏத்த மாதிரி அப்டி இல்ல
ஆ
பொறுமையாதான் பாத்து சேக்கணு ஃபஸ்ட் இயர் மட்டும் கட்டிட்டா போருமா மூணு வருஷ் சோ அவனு நாலு வருஷம் தொடரணுல்ல அதுக்கு ஏத்த மாரி நம்பள் நம்மளோடைய இருக்கணு இல்லையா அதுதா பாத்துட்ருக்கே அதனாலதாம்ப்பா பண்ண முடியல அ நானு கொஞ்ச பிஸியாதா இருந்தே எங்க வீட்லயு கொஞ்ச நாத்தனாருங்க வந்தாங்க போங்க போவ இருக்காங்க எல்லாருக்கு லீவ் இல்லையா வர போகன்னு இருக்காங்க எதும் டூர் கீர் எதும் பிளான் பண்ண ஹலோ
இல்லப்பா இந்த வாட்டி எதுவு டூர் எல்லா போற மாரி இல்ல எல்லாருமே இங்க வந்துட்டனால நமக்கு இங்கயே சரியா இருந் அது எங்க காலைல டிஃபனு மத்தியான சாப்பாடு அப்டின்ற மாரியே ஓடிப் போய்ட்டே இருந்துச்சு ஓ அது சும்மா மட்டு போயிட்டு வந்தோ நாத்தனார் வந்ததுனால ஒரு நாள் ட்ரெஸ் எடுக்க போனோ ஒரு நாள் யூனிஃபார்ம் எடுக்க போனோ ஒரு நாள் வந்து இந்த வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸு
ம்
இத மாரி எடுக்க போனோம் அப்டியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தோ அதுக்கே சரியா இருந்துச்சு அந்த யூனிஃபாம் லாம் எடுக்க போன எடத்துலதா யூனிஃபாமு என்ன ரேட்டு
ஆ எல்லாமே வெல ஜாஸ்தியாதா இருக்குப்பா எல்லாம் காசுக்குதா யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்போ
ஆ ஆமா மீட்டரே வந்து நூத்தி அம்பது ரூவா நூத்தி அறுபது ரூவான் மாரி இருந்தது ஒன்னொன்னு ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர்ன்ற மாரி எடுக்கிற மாரி இருந்துச்சா எடுத்து தைய கூலி அதவிட மோச
மோசமா இருக்குது ஆமா துணிய விட தையல் கூலிதா ஜாஸ்த்
ஆமா அது தனி -தனி அது வேற ஆ எப்டி சட்டை தனியாக கோட்டு தனியாக பேண்ட்டு தனியான்ற மாரி தச்சு கிட்டத்தட்ட அதுவே ஐயாயிரூபா கிட் ட்டாயிடுச்சு பில்லு மட்டு
ம் ம்
தைய கூலி மட்டுமே ஐயாயிர ரூவா கிட்ட ஆயிடுச்சு உங்கள்து எப்டி ஃபீஸ் எல்லா எப்டி இருக் இது ஸ்கூல்ல
ஆ அது - அதுதா சொல்றனே கா காசுதா யோசினிக்க வேண்டியதா இருக்குது நம்ம வந்து நல்லா எஜுகேஷன் இருக்கா அதெல்லா பாக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் காசுதா பாக்க வேண்டியதா இருக்குது இப்ப கட்டிட்டோ கஷ்டப்பட்டு கட்டிட்டோன்னா அ அப்டியே தொடரு இல்லையா அதனால யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்ப இந்த இப்பவே நம்ம ஜாஸ்தியா இருக்கற மாரி ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ எப்டி சேக்க முடியு
டேர்ம் அதான் டேர்ம் ஃபீஸ் மாரிங்களா
ஆமா டெர்ம் ஃபீஸ் தாம்ப்பா
ஆ எத்தன டேர்மு மூணு ஓ மூணு டெர்ம் கட்ற மாரி ஒரு டெர்ம்க்கு எவ்ளோ வந்துச்சு
ஆ அது வந்து அ ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒவ்வொரு மாரி இது நீங்க ஸ்கூலுக்கு ஏத்த மாரி மாறுதுல்ல இப்ப வந்து சி பி எஸ் சி க்கு ஒரு இது இருக்கு மெட்ரிக்கு தனியா இருக்குது அதனால எ அதா நானு சொல்றனே இது வரைக்கு நாலஞ்சு ஸ் எறங்கியாச்சு பையனுக்கு சின்ன பையனுக்கு பெரிய பையனுக்கு காலேஜுக்கு அலைஞ்சிட்ருக்கே ரெண்டு பேருக்குமே சேத்தே அலைய வேண்டியதா இருக்குது இப்போ ம் ம் மேபி வீடும் வந்து பாத்துட்ருக்கோம் ஏன்னா வந்து ஒண்ணு ஸ்கூலுக்கு கிட்ட இருந்தா கொஞ்சோ நல்லா இருக்கு அப்டின்ற மாரி பாத்துட்ருக்கே
அது வீட்ல இருந்தே கொஞ்சோ ஏதோ வேல செஞ்சுட் ட்டிருந்தீங்களே அந்த வேலலா எப்டி இருக்கு
ஆ இப்போ ஹோம் பேக்கிங் பண்ணிட்டுதா இருக்கே இருந்தாலு மொதல் மாதிரி இல்ல ஏன்னா வந்து ஆ இப்ப வந்து நெறைய வந்து வீடியோஸ் பாத்து நெறைய பேர் வீட்லயே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க கேக்குங்கல்லா சோ அந்த பிஸ்னஸும் கொஞ்சம் டல்லாதா இருக்கு இப்ப எல்லாருமே அவுங்களே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா யாருகிட்ட போய் வாங்குவங்க அதனால அவ்ளோ ஆர்டறும் வர்றது கிடையாது
ஹ எது மாரி கேக்குங்க நல்லா செய்வீங்க நீங்க
ஆஹ இப்ப - இப்ப வந்து பசங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சாக்லேட்டு அந்த ப்ரௌனி அந்த மாரி ஐட்டம் தான் ரொம்ப புடிச் - புடிச்சிருக்கு மத்தபடி வந்து கேக்க விட இது ஒரு பீஸ் அந்த மாரி சாப்பிட்டுட்டு போய்லாம்ன்றமரி யோசிக்கிறாங்க ப்ரௌனி தான் நெறைய சேல் ஆகுது
அது ப்ரௌனி எப்டி செய்வீங்க
ஆஹ ப்ரௌனின்ன இது காம்பவுண்ட் சாக்லேட்டு வாங்கிக்கணும் அது மெத்தடு தான் இது வீடியோலலாம் வருதேப்பா
இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு - ஒரு மெத்தடுல செய்றாங்கல்ல அஹ
வந்து ன சொல்றது ஒவ்வொருத்தவங்க எக்லஸ் கேக்குறாங்க எகு வேணா அப்டின்ற மாரி கேக் வேணா அப்டின்றமரி கேக்குறாங்க அதுக்கேத்த மாரி ரெசிப் பி மாரும்ல உம் வேற என்னப்பா
நீங்க என்ன மைதால செய்வீங்களா கோதுமையில் செய்வீங்களா ப்ரௌனி
அந்த மாரி ஹெல்தி வருர்ஷனும் வந்திருக்குப்பா அதாவது வீட்லயும் கேக்குறாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து கருப்பு கவுனி அரிசிலயும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாரி ஹல்திவர்சன் என்னன்னா அதுக்கு வந்து ச சுகருக்கு பதிலா பாம் ஜாகரி அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க
ஹ
உம் குடுக்குறதான் கொடுக்குறம் கொஞ்சம் ஹெல் கொஞ்சமாச் ஹெல்தியா இருக்கும்னோ அப்டின்னோ யோசிச்சு நெறைய பேரண்ட்ஸ் கேக்குறாங்க என்னன்னா அது ரே ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் கருப்பு கவுனின்றது வந்து அந்த அரிசி வாங்கி அத உளர்த்திட்டு அதுக்குப்புறமா வந்து காய வச்சு மிஷின்ல குடுத்து அரைக்கணும் ஏன்னா நம்மளால அவ்ளோ நைஸா அரைக்க முடியாது மைதாக்கு ஈகுலா அத எடுத்துட் ட்டு வரணோனா நம்ம வீட்டுல அரைக்க முடியாது இல்லையா சோ அதெல்லாம் மிஷன்ல கொடுத்து அரைக்கிறதுக்கே உங்களுகே தெரியும் எவ் எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்டின்ட்டு அந்த அரிசியும் ரே ரேட் வைசும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது
ஹ
சோ ரேட் வந்து அப்படியே டபுளா மா மாறும் நார்மல் மைதாவோட பேஸ்ல இருக்க ப்ரொக் ப்ரௌனிக்கும் இதுக்கும் அப்டியே மாறும்
இது நீங்க வெறும் இந்த கேக் மட்டும் தான் செய்றீங்களா வேற எதுனா செய்ரிங்களா குலாப் ஜாமுன் ரசமலாய் ரசகுல்லா
ஆ கோஷ அஹ குரோஷர்ட் அந்த ஒர்க்க எல்லாம் பண்றேன்ப்பா கொஞ்சம் அந்த கீ செயின்ஸ் அந்த மாரிலாம் பண்ணி கொஞ்சம் வித்தேன் அ அந்த லீவ் லீவ்லயே கொஞ்சம் அந்த மாரி கொஞ்சம் சேலாச்சு கிஃப்ட்டு கொடுக்குற மாரி அந்த மாரி பொம்மைங்க அந்த மாரிலாம் கூட செஞ்சே க்ரோஷரட்ல எதனாச்சும் ஒண்ணு கிளிக் ஆகட்டும் அப்டின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அ இருந்தாலும் நம்ளுக்கு பத்த மாட்டேந்து இப்ப ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே காம்படிஷன் ஆயிடுச்சே எல்லாமே வந்து ஒரு - ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதுக்கு நெறைய பேரு செய்ய ஆரம்பிக்கிறாங்க நெறைய அந்த வீடியோஸ் பாத்து நெறைய பேர் கத்துக்றாங்க ஓகே
நா கூட ச் அப்பெல்லா சின்ன வயசுல இதெல்லா பண்ணிட்ருப்பாங்க என்னுடைய அக்கா எல்லா செய்யு செய்யும் போது நான் பார் த்துட்ருப்பேன் இதெல்லாம் ஆனா வந்து எனக்கு அதெல்லாம் அந்த குரோஷிட்ல எல்லா செய்யறதெல்லாம் வரவே வராது எங்க அக்காவு என்ட்ட நல்ல திட்டுவா கத்துக்கடி இத செய்டி அத செய்டினா ஒரு ஒத்த ஊசி நூல் கோக்குனா கூட ஓடி போயிடுவே நானு நிக்கவே மாட்டே அந்த இட தல்ல
ஆனா எ-எது-எது கத்துக்கணுனாலு கொஞ்ச பொறும ன்றது கொஞ்ச வேணுந்தா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந் து இந்த மாரி பொறும இருக்காது இப்ப வெளி உலகத்த வெ நீங்க வந்து வெளிய ஜாப் எல்லா போயிருக்கீங்க சோ உங்களுக்கு அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா இப்ப எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல தோ வீட்டுல இருந்து என்ன பண்ணலா அப்டின்னு யோசன பண்ணும் போது இந்த மாதிரி வீட்ல வந்து கொஞ்ச நெறைய பொறுமையா இருந்தாதான் பண்ண முடியும் டைலரிங்கா இருக்கட்டு இல்ல அ எந்த து ஒர்க்கா இருக்கட்டு ரொம்ப பொறும வேணு
அதான் எனக்கு அந்த பொறுமை கிடையாது சின்ன வயசுல இருந்து அதுதா சொல் எனக்கு எங்க அக்காக்கும் பாத்தீங்க எங்க அக்கா இதெல்லாம் செய்யு ஆனா நா மட்டு ஒரு இடத்துல உட்காரவே மாட்டே எங்க அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவள் செய்றாளடி கத்துக் ஏண்டி பன்னாண்டின்னு வாங்க போமா-போமாண்ட்டு ஓடி விடுவ நானு அந்த பொறுமையா இருந்து செய்ய வேண்டிய எந்த வேலையுமே நா செஞ்சதே கிடையாது வீட்டுல இருந்து இந்த பூ கட்டுறதாக ட்டும் கோலம் போடுறதாகட்டும் சும்மா சின்ன-சின்னதா அந்த விஷயத்த கூட நா எ எதுமே செய் செஞ்சதே கெடையாது ஆனா கல்யாணோ பண்ட்டு வன்ட்டோம் அப்புறம் இதெல்லாம் செய்யணும்ன்னும் போதுதா அப்போதா யோசிச்சனே எங்க அக்காவ தா நா யோசிப்பே அவ அப்பவே அதெல்லாம் க கத்துக்கிட்டா நம்ம இப்பதானே இதெல்லாம் கத்துக்கிறோம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக் க்கே அதுல வரவும் வ பாதா அதெல்லாம் ஒரு எப்டி நெனச்சாலே இல்ல எனக்கு இப்போ நெனச்சாலே எவ்ளோ ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம அப்போ உக்காந்து பொறுமையா கத்துக்கல இல்ல அண்ட் இப்ப கூட அந்த எங்க அத் க செய்யும் போது நான் பாப்பேன் ஆசையா இருக்கு செய்யணுன் ட் ஆனா எனக்கு அந்த மூளை வந்து சின்னதுலயே நம்ப கத்துக்கிட்டாதா வேலை செய்யு இப் இப்ப கத்துக்கணுன்ற நீ
இப்ப வந்து இப்ப எப்படின்னா கத்துக்கறதுக்கு வயசு ஆனா நறைய பேர் வந்து இந்த யூடியூப்ல இந்த மாரி சோசியல் மீடியாவில இருக்கட்டும் நறைய பேர் கத்து குடுக்குறாங்க ஆனா கத்துக்குறவங்க வரறவங்கல்ல பாத்தீங்கன்னா ஒன்னும் ரொம்ப சின்ன பசங்கள இரு ஹ இல்லனா ரொம்ப பெரியவங்கல்லாம் கூட போர் அடிக்குது அவங்ளுக்கு டைம் பாஸ்க்கு வெறும் அந்த சீரியலு சினிமட்டு இருக்காம இது கத்துக்கலாமே அப்டின்ற பொழுதுபோக்குக்காக கூட வந்து ஹ இதுக்குன்னு காசு செலவு பண்ணி கத்துக்குறாங்கப்பா அந்த மாதிரி இதெல்லாம் கூட இருக்கு நா நா நெறைய இதுல சோஷியல் மீடியால பாத்தே இ இவ அதாவது ஒன் டே ஒன் டே கோர்ஸ் மாரி கத்துக்குறாங்க அதுல்லாம் இ கேக் க்கும் அ கேக் ஐட்டமாமா இருக்கட்டு இல்ல இந்த மாரி குரோஷரி அந்த மாரி ஒர்க்கா இருக்கட்டு அப்டியும் அ ஒர் வந்து காசு சம்பாதிக்கிறாங்க அத ஒரு நாளைக்கு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்டின்ற மாதிரி அந்த மாரி கூட நான் பாத்திருக்கேன் ஏதாச்சும் பண்ணி இப்ப புழைக்கணும் என்ன பண்றது அப்படின்ட்டு எதனாச்சும் ஐடியா பண்ணிக்கிறாங்க
நானுமே ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன் எங்க அக்கா சொல்லி குடுத்த போது ஒரு ரெண்டு முடி மூணு முடி வரும் அதுக்கப்புறம் திருப்பி கழண்டிடுவ அ எனக்கு அதுதா அது வரல எனக்கு அப் அப்பத்துல இருந்தே அது பழக்கம் இல்லாததுனால என்னமோ தெரல எனக்கு அது சுத்தமா வரல
செரிப்பா நம்ப இன்னொரு நாள்ல நம்ப பிளான் பண்ணி வேற எதனா பண்ண முடியுமான்னு பாக்கலாம் வீட்டுல இருந்து எதனா பண்ண முடியமான்னுட்டு பிளான் பண்ணி பேசிக்கலாம் ஆ நம்ம ஃப்ரண்ட்ஸுங்களுக்கெல்லா ஃபோன் பண்ணி பேசிக்லா ஓகேங்களா ஆ செரிப்பா பாய் பாய் ஆ